சொல்லுப்பா ரொம்ப நாளா போன் பண்ணவே மாட்டேன்ட்ட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ல்லாம் மறந்துட்டியா
ஸ்கூல் ஃப்ரெண்ட எல்லாம் எங்க மறக்க முடியுமா ஒவ்வொரு தடவையும் இந்த கடைல போய் திங்கிற சாமான் எல்லாம் வாங்கி சாப்பிடுறப்பயேல்லாம் நம்ம அப்படி சாப்பிட்டோமே இப்படி சாப்பிட்டோமேங்கிற மாதிரிதான் நனப்பு வருது எப்படி மறக்க முடியும்
ஆமா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப சுத்தினது போனது வந்தது ஒவ்வொரு விஷயமே எனக்கு ரொம்பவே ஞாபகம் இருக்குல்ல நம்ம ஜாலியா நம்ம சைக்கிள்ல எல்லாம் ஒன்னா போறது காலையிலயே அதெல்லாம் நம்ம எப்படி மறக்கறது ஆனா முன்னாடி மாரி இப்ப என்ன பேச முடியல பழ விஷயங்கல்லாம் பேச னா இன்னைக்கு புரா பேசிட்டு இருக்கலாம்ல
ஆமா காலையில ஒம்போது பத்து ஒன்பதர மணிக்கு பள்ளியோடம்னா எட்டு மணிக்கெல்லாம் ஜடைய இரட்ட ஜடைய பின்னி போட்டுட்டு ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு நம்ம பாட்ல நடந்து போறது ஒரு ஜாலியா இருந்தது கொஞ்ச நாளுக்குக்கு அப்புறம் பெரிய ஸ்கூலுக்கு போனப்ப நம்ம சைக்கிள்ல போனோம் அந்த நடந்து போறது நான் அவ்வளவு ஒரு ஆசையா இருக்கும் எனக்கு அப்ப ஒருவா ரெண்ருவா தான் கொடுப்பாங்க அதிகமா காசு குடுக்க மாட்டாங்க அதுக்கே பாத்தீனா பை நிறையா நம்ம திங்கிற சாமான் வாங்கி தின்னுகிட்டே போவோமே ஞாபகம் இருக்கா
இல்லியோ அப்பெல்லாம் பெப்சின்னு ஒண்ணு உல்லவங்க இ நம்ம இப்பலாம் விதவிதமா என்னானமோ கம்பெனி ஐஸ்கிரீம்லாம் வந்துடுச்சு என் பிள்ளைலா திங்குது ஆனா நான்ப்பல்லாம் கடைக்கு போனாலும்மே நா வந்து அந்த பெப்சி நம்ப சாப்டுவோம்ல ரென்ருவ விக்கும் ஒரு பெப்சி அதுலயும் பால் பெப்சினா வந்துட்டு கூட மூன்றுபா அது நம் சப்புவோம்ல மத்தியான நேரத்துல ஸ்கூல்லல இந்த லன்ச் பிரேக்ல போயிட்டு வாங்கிட்டு சாப்பிடுறது அதுல ப்ரெண்டுங்க நீ ஒரு சப்பு ஒரு தடவ ஒரு வாய் சாப்ட்டீங்கனா நான் ஒரு வாயல்லாம் அப்புட்ல்லாம் ஷேர் பண்ணுவாங்க ஞாபகம் இருக்கா
ஆமா ஆமா அந்த ஐசே பாத்தீங்கன்னா ஒருவா ஐச வந்து ரெண்டா வெட்டி குடுப்பாரு அம்பது பைசாவுக்கு பாதி கார்ருவாக்கி பாத்தீங்கன்னா நாலு பதியா வெட்டி குடுப்பாரு ஒரு ஐச வாங்கி நல்லா ஜாலியான ஒரு லைஃப் அது நம்ம சின்ன பிள்ளையா இருந்தது
ந்தத் ஜவ்வுமுட்டாயுன்னு ஒன்ணு விப்பாங்கள அரிசி மாவுல செஞ்சு ஒரு மஞ்சள் கலரா சின்ன சின்ன உருண்டைகளா அந்த ஜவ்வவு முட்டாய வந்துட்டு அவர் விக்கிறவர பாத்தீன்னா அவரு கையால்ல போட்டு உருட்டி அடி குடுப்பாரு ஆனா அந்த முட்டாய்க்கு நம்ம இன்டர்வல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இன்டர்வல் இருக்கும் அங்க பாத்ரூம் வேற அவ்வளவு கூட்டமா இருக்கும் இருந்தாலும் நம்ம பாத்ரூம் கூட போவாம ஓடிப்போய் அந்த ஜவ்வு முட்டாயா வாங்கி கைல ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துட்டு ஒடியாந்துட்டு போய் சாப்பிறது மிச் கிளாஸ் நடத்திட்டு இருக்கைல அவங்ளுகே தெரியாம ஒவ்வொரு ஜவ்வுமுட்டாயா வாய்ல போட்டு அப்டியே இது பண்ணி ட்டுப்போம்ல
ஆமா ஆமா ஒரு தடவ அப்படிதான் ஊரு காய எடுத்துட்டு போய் வீட்ல இருந்து அந்த ஊரு காய எல்லாம் அப்ப திங்கிற சாம மாதிரி தின்னுட்டு இருந்தோம் எங்க சோசியல் சாரு சமூக அறிவியல் நடத்திட்டு இருந்தாரு பாருங்க அவரு நாங்க திங்கிறத பாத்துட்டாரு பாத்தோனே என்ன சொன்னாரு ஊர்காய் எனக்கு முன்னாடி வச்சு திங்கிரியே எனக்குவாய் ஊறுதா இல்லையா நான் நடத்தணுமா வேணாமா அப்படின்னு என்ன கேட்டாரு
அதுல ஆமா எங்க வீட்டுல மாங் கா மொத்தமா எடுத் வியாபாரம் பண்ணோம்ல அதனால நம்மஃபிரண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லிடுவாங்கன்னா ஞாபகம் இருக்கா நீ மாங்காவத்த உங்க அம்மா காய வச்சிருப்பாங்கல்ல அத எடுத்துட்டு வா நம்ம மத்தியானத்துல கொஞ்சம் கொஞ்சம் சாப்புலாம்ன்ட்டு அதெல்லாம் கொண்டு போய் குடுக்கறது இதெல்லாம் வந்து அதே மாதிரி நம்ம சைக்கிள்ல போறதுமே எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல எல்லாரும் ஒன்னா ஒத்துமையா ஒட்காந்து
ஆமா ஆமா ஆஹ் சைக்கிள்ல போறதும் ஜாலியா இருக்கும் ரெண்டாவது இந்த மத் மத்யானம் என் லஞ்சு பிரேக்குக்கு பெல் அடிப்பாங்களே அப்பல்லாம் நான் பள்ளியோடத்து சாப்பாடு தான் சாப்டுவேன் நீங்க வேனா பள்ளியோடத்து சாப்பாடு தான் எங்க எப்பயாவது வீட்டுலந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுவீங்க அந்த பள்ளியூடத்து சாப்பாடு போட்டு சாப்ட கையோட கடையில தான் போய் நிப்போம் அந்த கடையில அவ்வளவு கூட்டம் அதுலயே அடிச்சு புடிச்சுக்கிட்டு அந்த முட்டாய் வேணும் இந்த முட்டாய் வேணும்னு வாங்கி சாப்டுட்டு அதெல்லாம் ஒரு ஜாலியான லைஃப்
ஆமா அந்த பள்ளியோடத்து சாப்பாடு நான் எப்போயாவது கூல்ல சாப்புடுவோம்ல அப்பயும் பாத்தீங்கன்னா நமக்கு அப்பல்லாம் வாரத்துல ஒரு நாள் தானே முட்ட அன்னைக்கு மட்டும் சாப்பிடுறது அதுலயும் முட்டையில வந்திட்டு ஒரு பிஞ்சு போகாம முழு முட்டையா வேணும்லாம் நம்மபாத்துட்டு இருப்போம்ல ஏன்னா செல நேரத்ல ஒடஞ்சுபோனதெல்லாம் வந்துட்டுனா அது சாப் சாப்றதுக்கு இது பண்ணிக்கிட்டு
ஆமா ஆமா எனக்குமே அந்த அனுபவம் இருக்கு அடுத்தது தின்பண்டங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எலந்த அட எலந்த ஜாமு இதெல்லாம் இப்ப வரமாட்டது நான் எப்பயாவது இப்ப கடைக்கெல்லாம் போனன்னு வச்சுங்களேன் சின்ன பிள்ள மாதிரி அந்த எழந்தவட கொடுங்க எழந்த பொடினு ஒண்ணு வித் வித்தாங்க தெரியுமா எலந்த அந்த வெதய வந்து அரச் ச்சி மொளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு சமையா இருக்கும் அது இப்பயு எச்சு ஊரும் எனக்கு அது சொன்னாலே
எனக்கும் பிடிக்கும் அதுல வந்துட்டு புளிப்பு இருக்கும் உப்பு இருக்கும் காரம் இருக்கும் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தனி சுவையா இருக்கும்லப்ப
ஆமா தாள் மாரி ஒரு முட்டாயி அது ஒரு அப்பள மாதிரியே இருக்கும் வாயில போட்டோனே கரையும் அது எதுல செய்யறாங்கன்னே தெரியாது தாலு முட்டாய்னு சொல்லுவோம் நாங்க
ஆமா அப்பலம்னு சொல்லிட்டு விட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்போம் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு
கலரா அது வாங்கி அது உடையாம எடுத்துட்டு வர்றது வாங்கிட்டு வர வழியிலே காத்துல பறந்து சொய்ங்னு உடஞ்சு போயிடும் நெறைய அனுபவம்லாம் இருக்குது அதுல பக்கு முட்டாய் கேள்விப்பட் இருக்கீங்களா அப்டியே ரோஸ் கலரா லிப்
ஆமா நான் கேள்வி படாமலா நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட்டு இருக்கமே அதை விட நம்ம காசு முட்டைன்னும் வாங்குவோம்ல இருபது பைசா பத்து பைசா சேப்ல இருக்கும் அதுல ஒரு நூல கட்டிருப்பாங்க அந்த முட்டாயை நம்ம சாப் அப்பலாமா அதை வந்து காசு முட்டாய அந்த நூல இழுத்தம்னா அது வித விதமா சுத்த சுத்தும்ல அதை செய்யறது அதை எவ்வளவு நம்ம ஃபிரண்டுங்க யாராவது உடைச்சிட்டாங்கன்னா என் காசு முட்டைய உடைச்சு என் காசை உடைச்சுட்டு உக்காந்துட்டு அழுவுறது து இப்ப நெனச்சா அதெல்லாம் சிரிப்பா இருக்குப்பா
ஆமா ஆமா இருபது பைசா அஞ்சு பைசா வட்டத்துல ஷேப்ல இருக்கும் அது என்ன சுத்துர முட்டாய் சுத்துர மிட்டாயினு அத கீழ விழுந்தா என்னா மண்ணுல விழுந்தானா திரும்ப கழுவிட்டு சாப்பிட்டுறது கடைசில ஆனா அது அதோட டேஸ்ட் வந்து ஒரு மாதிரியா இருக்கும் சூடமுட்டாய் திம்போமே அது ஞா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு
சூடமுட்டாய் ஆமா அது ரொம்ப அதை சாப்பிட்டு தண்ணி குடிக்கணும்னு நிக்கிறது
உம்
அது மாரி நம்ம ஸ்கூல் வாசல நெல்லிக் க்கா அதுதா நானும் சொல்ல வந்தே ஒரு வயசான ஒரு பாட்டி ஒருத்தவங்க எழந்த பழம் நெல்லிக்காயி இந்த அப்ப உள்ள இந்த நாவல் பழம்லாம் வந்துட்டு விப்பாங்க தெரியுமா ஒரு டம்ளர்ல டம்ளர் ஒரு ரூவானு சொல்லிட்டு அளந்து குடுப்பாங்கல்ல
ஆமா ஆமா
அதுனா நல்லா சாப்பிட்டோம் அது மாரி நம்ம பீட்டி பீரியடுல கிரண்டுல விளையாடுறதுக்கு அடிச்சுபோம்ல உக்காந்துகிட்டு வேண்டிட்டு இருப்போம் ஞாபகம் இருக்கா ஏன்னா மேக்ஸ் மிஸ் வந்து பீட்டீ பீரியட் எப்டி இருந்தாலும் பீட்டீ சார்ட கேட்டு இல்லனா நம்ம பிரின்சிஸ்பல் சார்ட கேட்டு பீட்டி பீரியட் அவங்க கிளாஸ் நடத்த வாங்கிப்பாங்கள நம்ம வாரத்துல ஒரு நாள் பீட்டீ பீரியடு வந்துட்டுனா ஒக்காந்துட்டு மேக்ஸ் மேக்ஸ் மிஸ் வந்துட்டு ஹவுரா வாங்கக் கூடாது நம்ம விளையாட போனும் விளையாட போடணும்னு வேண்டிட்டு அந்த ஞாபகமல்லாம் இருக்கா நம்ம கிரண்ட்ல போய் பீட்டீயே விளையாட மாட்டோம் அதாவது நமக்கு ப்ராப்பரான டிரைனிங்கலாம் விடமாட்டாங்கல நம்மளதா போய் கிரண்டல போய் நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுனு சொல்லிடுவாங்க அந்த வெளையாண்ட நினப்புல்லாம் இருக்கா
ஆமா ஆமா கோக்கோ விளையாடுவோம் கபடி விளையாடுவோம் இதெல்லாம் ஒரு ஜாலியான ஒரு லைஃப் அந்த பீட்டீ பீரியடுக்கு தப்பிக்கிறது பெரிய ஒரு பாடா இருக்கும் நீங்க சொல்ற மாரி ஏன்னா எப்டி இதா இருந்தாலும் இந்த நீங்க சொன்ன மாரி இந்த வாசல்ல விக்கிற ஆ வெள்ளரி பழம் மாங்கா க்கா இதெல்லாமே உப்பு போட்டு குடுப்பாங்கல்ல அந்த மாரி தின்பண்டங்கள் எல்லாம் இப்ப உள்ள புள்ளைங்களல்லாம் புடிக்க மாட்டது நம்ம ஆனா குடுத்து வச்ச நம்மதா
ஆமா நம்ப அதெல்லாம் சாப்படுவோம்ல இப்பெல்லாம் வந்துட்டு நம்ப புள்ளைங்க எல்லாம் ஸ்நாக்ஸ்ன்னு வச்சுங்க நா வீட்டுல செஞ்சதா சா வீட்டு பாடம் குடிச்சிருசம்ன்னாலே அம்மா ஸ்நாக்ஸ்ங்கிறது வேறம்மா இது வீட்டுல சாப்படடுறதுமா உனக்கு இது தெரியாதம்மா எனக்கு வந்து பாக்கெட்ல இருந்து எதாவது பிரிச்சு குடுமான்னு எனக்கு கிளாஸ் எடுத்துரூவா நா பாக்காத ஸ்நாக்ஸா தம்பி நீ சாப்படறேன்னு நா நினச்சுக்கிறது
ஆமா ஆமா என்னத்த செஞ்சாலும் அந்த காலத்துல உள்ள தின்பண்டங்கள் மாரி இப்ப எதுவும் இப்ப கெடைக்கிறது கெடையாது அந்த ஸ்கூல் பக்கத்துல உள்ள கடைக்கு போனா மட்டும்தா அது சம்மந்தமா கெடைக்குது ஆனா அந்த
அந்த தீனி எல்லாம் நமக்கு இப்ப கெடைக்கறல்லப்பா அப்ப வித்தவங்க எல்லாம் நம்மளிட்ட வந்து நம்ம வந்து யாரோ மாதிரி பேச மாட்டோம்ல அங்க கடல உள்ளவங்க எல்லாம் அக்காங்குறது அந்த வீட்டுல உள்ளவங்கள ஆா அண்ணாங்கிறது அவங்கள வந்து அந்த ஒரு நம்ம மட்டாய் வாங்குறதோ நிறுத்த மாட்டோம் நல்ல பழக்கமா இருப்போம் அந்த அக்கல்லாம் நம்மளிட்ட நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க
ஆமா நான வந்து ஒயர்கூடய எல்லாம் எனக்கு பின்னி குடுத்துருக்காங்க அந்த அக்கா கடயில தான் அக்கா கடன்னு சொல்லுவோம் ஒயர் குடில பாத்தீங்கன்னா நம்ம நெறைய இப்பதானே பேக்ரண்ட் எடுத்துட்டு போறாங்க அப்பல்லாம் ஒயர் குட தான் காத்த இருந்து போயிடும் அந்த காதுக்கு வந்து கலர் கலரா நான ஒயர் வாங்கி கொடுத்து காது மாத்திப்ப மூணு மாசம் தான் நிற்க அந்த காது டக்கு டக்குன்னு அருந்துரும் பேயடும்
நீயாவது ரொம்ப தூரத்துலந்து வர்ற வயசு வந்து ஒரு பேக் எடுத்துட்டு வந்தேன் நான வந்து ஒரு பத்தாவது முடிக்கிற மட்டி தீடீர் என்ன பண்ண எங்க வீட்டுல எனக்கு ஓயர்க்கூடதான் என கொடுத்து விட்டாங்க பாக்கி பதினொன்னாவது படிக்கிறதுக்கு வெளியூர் போறேன்னுதான் வந்துட்டு அட முடிச்சு ந வெளியூர் போறேன் இப்ல்லாம் ஓயர்க்கூடதான் எடுக்க முடியாது பேக் வேணும்னு ஸ்கூல் பேக்கே என் லைஃப்ல வந்து நான பதினொன்னாவது படிக்கிலதான் வாங்கினேன் பத்தாவது வரைக்கும் ஓயர்க்கூடதான்
ஆமா அதெல்லாம் ஒரு காலம்தான் ஒயறு குடயும் மஞ்ச பையில லாங் சைஸ் நோட்ட வச்சுப்பேன் கணக்கு நோட்டு சயின்ஸ் நோட்டு கணக்கு நோட்ட தானே அடிக்கடி தீர்ந்து தொலையும் அது எவ்வளவு நோட்டு நாலு நோட்டு அஞ்சு நோட்டு ஒரு வருஷத்துக்கு கடசி இந்த முலாண்டு பரட்சை எப்ப பா பத்தனா பாத்தீங்கன்னா நாலு நோட்டு் நான் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டு உக்காந்துருக்கணும் எனக்கு அதுல ஒரு பேஜி போனாலுமே எனக்கு உயிரே போயிடும் ஐயோ ஒரு பக்கம் போயிட்டேன்னா எங்க போய் தேடுவான் அப்டின்ட்டு
ஆமா அதுல எ எக்ஸ்கக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் வந்துட்டு நம்ம எதெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதெல்லாம் வேற எடுத்து பா்கறது அ ஒரு சில பேஜ்லாம் நம்ம ஹோம் ஒர்கு நம்ம லீவ் அன்னைக்கி உள்ள கணக்கெல்லாம் போடாம வச்சிருப்போம் அப்ப அவசரசரமாங்க வீட்டுக்குெல்லாம ஓடியாருவல்ல இந்த பேஜ்ல உள்ளத நான எழு அ என்னச்ச அப்டின் அந்த கணக்குந்து பறிச்ச வந்து அல்ல நா முக்கியமான விஷயம்து போிருப்போம் தெரியுமா ஒரு போட்டு அல நாலு புள்ளி கு எது கு ஒரு வட்டம் போட்டு கேஜர் எல்லாம் பயமுறுத்தி வச்சிருப்போம்ல முக்கியமான கணக்குன்னா ஆமா அதெல்லாம் போட்டு வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து பாக்குறது சமீபத்துலாம் நான கூட ஒரு ஒரு காம்பேட்டிவ் எக்ஸாமக்கு படிச்சனா அப்ப ஸ்கூல்ல படிச்ச புக்கு நோட எல்லாம் தெரிந்தோடனே எனக்கு படிக்கவே தோணலப்பா நம்ம அட்டா இருட்டோம் அத ப்கும்போது என்ன தெரியாம ஒரு கண்கள் எல்லாம் கலங்கி அந்த ஒரு கொழந்தை பருவ நினைவுகள் எல்லாம் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது அது
ஆமா எனக்கும் திரும்ப போய் ஸ்கூலுக்கு போனா படிக்கலாமா அடுத்த தடவ நான படிக்கணும் என்ன படிச்சாலும் நம்மளுக்கு அந்த கடசி இப்ப உள்ள பள்ளிக்கூட மாரி கெடையாது அப்போ இருந்த வாத்தியார்களா இருக்கட்டும் நம்ம கூட படிச்சவங்களா இருக்கட்டும் எவ அவ்வளவு இதா இருப்பாங்க இப்ப நெறைய தப்புகள் இதெல்லாம் நடக்குது இல்ல நம்ம காலத்துல அதெல்லாம் பயமே இல்லல்ல எப்ப இருந்தாலும் எத்தனை மணியா இருந்தாலும் நம்ம தனியா தான் போவோம் அந்த குற்றங்கள் எல்லாம் அப்ப நெறைய கெடையாது தெரியுமா இவ்வளோ நல்ல ஒரு காலம்னா நம்மளோட காலம் ஆ
ரொம்ப சரியா சொன்ன அதே மாரி நம்ப பசங்களையு மே வந்துட்டு ஒரு ஆம்பள பசங்க பொம்பள பசங்கன் பிரிச்சு பாக்க முட்டல்ல நம்ப வாடா போடான் தா பேசுவோ அவுங்களோட ஒன்னா போவோ வரு லோ நம்ம மனசுலயுஒரு தப்பு இருக்காது அந்த பசங்களு நம்மள்ட நல்லா பழகு நம்ப வீட்டுக்லா வந்துட்டு போனாலு நம்ப அப்பாம்மால்லா நல்லா பாத்து பாங்க இந்த காலத்து ஃப்ரெண்ட்ஷிப் மாரி இல்லெல நம்ளது ஒரு கண்ணியமா இருக்கு நம்பல்லா சைக்கிள்ல போகும் போதே பசங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடி ரெண்டு பசங்க பின்னாடி ரெண்டு பசங்க சைக்கிள்ல பைக் நமக்கு வருவானுங்கா நடுல நம்ப ந எல்லாரையு போ சொல்லி நமக்கு ஒரு பாடி கார்ட் மாரிதா நம்ள அழ ச்சுட்டு போவாங்கல்ல
ஆமா ஆமா இந்த விலாங்காலா அது ஒரு அக்கா வீட்ல போய் வாங்கோமே ஞாபகொ இருக்கா விலாங்கா கொய்யாக்கா கொடுக்காப்புளி
ஆமா விலாங்காவுக்கு வீடலேந்து நம்ப சக்கர கூட எடுத்துட்டு போயிடுவோம்ல க வாங்கணுன்ட்டு அதுல போட்டு திங்கிறதுக்கு
ஆமா ஆமா இதல்லா நல்லா ஒவ்வொன்னு இப்ப பேசுறப்ப அதெல்லா நெனச்சு பாக்குறப்ப ரொம்ப ஆ சந்தோஷமா நம்ம இருந்துருப்போ ப்பிடிங்கிற மாரி எனக்கு தோணுது ஆனா அப்ப உள்ள காலகட்டங்கள் மாரி இனிமே வராது
பேசுறதுனா பேசுறதோட இல்ல இப்போ ஒங்கிட்ட நா பேசும் போதே நம்ளோட எல்லா லைஃப்பு அப்புடியே கண்ணு முன்ன போது ஆனா இப்ப நம்ப எல்லாரையு திரும்ப பாத்தாலு எங்க வீடு கூட ஸ்கூலுக்கு பக்கத்துல தானே இருக்கு நாம் பத்தாவது வரைக்கும் படிச்சது ஆனா ஸ்கூல்ல பாத்தாலு அது யாரோட ஒருத்தரோட மாரி இருக் கு என பில் டிங்ளா இடுச்சுட்டு புது விதமா கட்டிட்டாங்க நம்ப படிக்கும் போது என்னனா ஒரு பில்டிங் இருக்கு அதுல ஜன்னல்கள்லா கூடவே வந்துட்டு மூங்கிளாலான பெரிய நீட்ட நீட்டமான தப்பிகள் வெச்சிருப்பாங்க மேல வந்துட்டு ஓட்டுல தானே இருந்தது பில் டிங்ளா இப்ப பில்டிங்லா இடுச்சுட்டு ரெண்டு மாடி மூணு மாடில ஸ்கூல் கட்டிட்டாங்க எல்லாமே வித்தியாசமா இருக்கு கட்டடங்களு புதுசு ஆசிரியரு புதுசு ஆ அது நம்ப ஸ்கூலுங்கிற ஒரு உணர்வே வரல ப்ப நா பத்தாது வரைக்கு படிச்சு ஸ்கூல போய் பாக்கையில
ஒன்னே ஒன்னு சொல்லட்டுமா அப்ப வந்து எடோ பத்தாது நெறைய மாணவர்கள் இருப்பாங்க இப்ப பில்டிங்லா நெறைய இருக்கு ஆ இப்ப மாணவர் கள் இல்ல அந்த பள்ளிக்கூடத்துல எல்லா அவ்ளோ தா வித்தியாசோ வேற எதும் கெடையாது
ரொம்ப சரியா சொன்னப்பா அப்ப எல்லாமே அரசு பள்ளியா இருந்தாலு செரி இதுவா இருந்தாலு செரி வீட்டுக்கு பக்கத்துலனா எத்தன கிலோ மீட்டர்ல இருந்துலா எல்லாரு வருவாங்க நம்ப படிப்போ டீச்சருங்கலா நம்ப மரத்தடியில வந்துட்டு மிஸ் மிஸ்ஸுங்ககுள்ளேயே போட்டி நடக்கு ஞாபகோ இருக்கா இந்த மரத்தடில போய் புள்ளைங்களா எம் பீரியடுக்கு நீங்க ஃபஸ் ட்டு அந்த மரத்தடில வந்து ஒக்காந்துருங்க எல்லா வந்துட்டு சப்ஜெக்ட் புக் எடுத்துக்கிட்டு அங்க தா காத்து வருது மிஸ்சுங்க வந்துட்டு மொத நாளே சொல்லிட்டு போயிடுவாங்கல மறுநாளுக்கு அந்த கிளாஸ்க்கு அந்த எடத்துக்கு வந்துருங்கன்ட்டு
ஆமா நீங்க சொல்றது செரி தா அப்ப எல்லா ஆரோக்கியமான ஒரு ஆ கற்பித்தல் முறை எல்லா இருந்தது இந்த சொறி சிரங்கு படை தாமரை